ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே பசங்கல்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க
ம் என்ன பண்றீங்க
சும்மா தா
ம் சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சி இனிமே டின்னர் பண்ணனு நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மா தா இருக்கே இன்னிக்கு என்ன டாபிக் பத்தி பேசலா சமச்சிட்டீங்களா
சமச்சாச்சு நீங் என்ன சமச்சீங்க
நாங்க ரசமு சிக்கன் சாரி மட்டன் க்ரேவி அங்க என்ன
நானு ரசம்தா செஞ்சே தக்காளி ரசோ
அது எப்டி செய்யனு ரெசிப்பி சொல்றீங்களா
காளி ரசம் எப்பவுமே பொதுவா தானே உங்களுக் தெரியாதா
கொஞ்சோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது தோழி
அலோ இப்ப கேக்குதா ஆ சொல்லுங்க த மெளகு, பூண்டு, சீரகம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லா போட்டு கொஞ்ச கிரைண்ட் பண்ணி கொற கொறப்பா அதுக்கப்றோ புளி புளி இரு க்கு அத அது கூட தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி
ஓகே
அப்டி தா செய்யனு
செரி செரி பசங்கல்லா என்ன பண்றாங்க
பசங்கல்லா டி வி தா பாத்துட்டுருக்காங்க
ம் எத்தினி பசங்க உங்களுக்கு
எனக்கு ரெண்டு உங்களுக்கு
ஆ எனக்கு ஒரு ஒரு பொண்ணு
சேர் செர்
ம் ஸ்கூல்க்கு போறாங்களா இல்ல இல்ல இப்ப தா பொறந்துருக்காங்க
எனக்கு ஒரு பொண்ணு ஸ் இப்ப தா ஸ்கூலுக்கு போக போறா ஒரு பைய ரெண்டு வயசுல இருக்கா
ஓகே ஸ்கூல்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா
எல்லா ரெடி பண்ணியாச்சு ரீஓபனிங் ஃபிஃப்ட்டீன்த் தா ஜூன் ஃபிஃப்ட்டீன்த் சொல்லிருக்காங்க
ஓகே ப ஸ்கூல்க்கு போக ஆரம்பிச்சா நீங்க லன்ச் பாக்ஸ்லா ரெடி பண்ணுமே
ஆமால்ல லன்ச்சு பாக்ஸு அதுக்கப்பறோ ஸ்நாக்ஸ் இதெல்லா ரெடி பண்ணனு தா எதாச்சு ஒன்னு செஞ்சு குடுக்க வேண்டிய தா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதா பீட்ரூட் ரைஸ் பீட் ரூட் ரைஸ் அதுக்கப்பறோ கேரட் ரை அந்த மாரி தா குடு க்கனு வெஜ்ஜு தா குடுக்கனு அதிகமா
ம் செரி செரி எவ்ளோ ஆர்கானிக்கா குடுக்கறமோ அவ்ளோ நல்லது பசங்களுக்கு
ஆமா ஆமா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே தோழி
ஒரு விஷ்யோ நீங்க என்ன செஞ்சீங்க செஞ்சீங்க அந்த ரெசிப்பி சொல்லுங்க
நானு ரசம் தா நீங்க சொன்ன மாரி தா ரசம் வெச்சோ ஆ இது மட் டன் க்ரேவி மாரி செஞ்சாங்க அம்மா அவ்ளோ தா
ம் ம் செரி சரி நீங்க சமைக்க மாட்டீங்ளா
சமப்பே அவ்லவா இல்ல நீங்க நல்லா சமப்பீங்களா
சமைபே ஓரளவுக்கு
ஓறளவுக்கா நீங்க என்ன நல்லா சமப்பீங்க
பிரியாணி நெய்த நெய் நெய் சோறு
ம் அதோட ரெசிபிலா ஷேர் பண்றீங்களா
பண்றே ஒவ்வொன்னா தா பண்ண முடியு ஒரேடியா பண்ண முடியுமா
ம் இப் ப டைம் போகணுல பண்ணிதா ஆகனு
அது சரி பிரியாணிக்கு எப்ப பொதுவா நீங்க எப்டி சமபிப் எல்லா அப்டிதா நீங்க சொல்லுங்க எப்டி பண்ணுவீங்க நா அது நா கரெட் பண்றே
நாங்க என்ன எண்ணெ போட்டு ஸ்பைசஸ்லா போடுவோ பிரியாணி
ஸ்டார்ட்டிங்லே ஸ்பைசஸ் போட்ருவிங்ளான்
ஆனியன் அதா ஆனியன் போட்டு அதுக்கப் றோனா லவங்க பட்ட அதெல்லா போட்டுட்டு ஆனியன் போட்டு இ நல்லா அது கோல்டன் பிரவுன் ஆனதுகப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோ
அ அ
அதுக்கப்றோ சிக்கன் போட்டு அது கூடயே இத தக்காளி பச்ச மொளகா கொத்தமிலி புதினா எல்லா போட்டு நல்லா இது பண்ணி தயிர் போடுவோ அதுக்கப்றோ அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லா போட்டு தண்ணி போட்டு அது நல்லா கொதிச்ச ஒடனே அரிசி போட்டு தம் போட வேன்டியதா நீங்க எப்டி செய்வீங்க
சேம் அதே மாரிதா செய்வோம் நா கொஞ்சோ டிஃபரண்டா செய்வே சாதோ கொஞ்சோ தனியா வடி சோ அந்த மாரி பண்ணிகுவோ சில டைம்ஸ் தண்ணி ஆமா தம் பிரியாணி சில டைம் வந்து தண்ணி அளவை அளவு போட்டு நம்ளுக்கு எப்டி தோணுதோ அப்டி செய்வோ
செரி செரி ஒன்னொன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல செய்யம்போது
ம் ஆமா
இந்த மாரி செஞ்சா ஒரு மாரி மாதிரி இருக்கு அந்த மாதிரி செஞ்சா ஒரு மாதிரி இருக்
ஆமா ரெண்டுக்கு டிஃப்ரெண்டு டேஸ்ட்டு தா
சரி அப்றோ நீங்க நெய் சோருன்னு சொன்னீங்கள அது எப்டி செய்வீங்க
நெய் சோறு வந்து எண்ணெ கொஞ்சோ நெய் போட்டு அதுக்கப்றோ ஆனியன் ஆ பச்ச மொளகா தக்காளி அதெல்லா நல்லா வதக்கி கரெட்டான ரேஷ்யோல தண்ணி போட்டு ரைஸ் போட வேண்டியதுதா
செரி செரி இது காம்பினேஷனா என்ன நல்லாருக்கு தோழி
குருமா அதுக்கப்றோ தால்ச்சா மாரி செய்வோ அது அதெல்லா செய்யலா கிரேவி முட்ட கிரேவி அந்த மாரிலா செய்யலா
செரி செரி இப்ப நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணிர்க்கீங்க
நைட்டுக்கு கறிதா ஃபிரை பண்ணலான் கறி ஃப்ரை இல்ல மட்டன் ஃப்ரை டிரை ரோஸ்ட்டு மாரி
ஒ அது எப்டி செய்வீங்க
அது வந்து குக்கர்ல ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோ இஞ்சி பூண்டு அ உப்பு கொஞ்சோ தண்ணி போட்டு மட்டன் போட்டு நல்லா வேக வச்சிட்னு கொஞ்சோ தா தண்ணி போட்ணு நெறைய போ
நார்மலா மட்டனுக்கு நீங்க எத்தினி விசில் விடுவீங்க அது வேகணுன்னா
அ நல்லா வேகுனு நல்லா ஃப்ரை பண்ணுபோது நல்லாருக்கோ
ம் இல்ல மட்டன் வேக எத்தினி விசில் வெப்பீங்கன்னு கேக்குற
நா ஃபைவ் சிக்ஸ் போடுவ அப்பத்தா சாப் கொழந்தைங்கல்லா சாப்படனு அதனால சாஃப்ட்டா இருக்கு அதேபோல சிக்கன் சிஸ்டி ஃபைவ்க்கு எப்டி மசாலாலா போடுவோ அந்த மாரி நல்லா ம் மேக்னேஷன் பண்ணி வச்சிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா நல்லாருக்கு
செரி செரி இப்ப ரசத்துக்கு அதுதானா
ஆமா உங்க வீட்டுல என்ன இப்ப நைட் டின்னர்
எங்க வீட்டுல நைட்ல டின்னர் அதா ரசோ இருக்கு ஆஃப்டர்நோண்னே இந்த சிக் சிக்கன் மட்டன் கிரேவியும் சேத்து செஞ்சிட்டாங்க நைட்டுக்குமே இப்ப அதுதா இப்ப குக்கிங் வே ல இல்ல எங்களுக்கு நைட்டுக்கு நீங்க ஒரேடியா செய்ய மாட்டீங்களா தனித்தனியா செய்வீங்களா
இல்ல மதியோ ஒரு டிஷ்சி நைட்டு ஒரு டிஷ்சி தா செய்வோ மதியோ ஏதாவது வெஜ் வெஜ் பண்ணிருவே நைட்ல ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாரு நான்வெஜ் தா மோஸ்ட்லி எங்க வீட்டுல நான்வெஜ் தா வெஜ் அவ்ளவா சாப்பிட மாட்டோ அப்டியு நாங்க வெஜ் செஞ்சா அதுல நான்வெஜ் போட்டு ஒரு மட்டன் சால்னா மாரி அந்த மாரிதா செய்வோ அதிகமா அதா சாப்புடுவோ பொரியல்லா சாப்புட மாட்டோ
ம் நாங்களு அப்படிதா பொரியல்லா சாப்புட மாட்டோ அதுல கொஞ்ச நாச்சு நான்வெஜ் இருக்கணு
ம்
இல்ல இப்போ நீங்க கொழந்தைங்க வச்சிருக்கீங்கல்ல ரெண்டு கொழந்தைங்கள அதால நீங்க மத்தியானத்துலயே சீக்கிரமா செஞ்சரலால்ல எதுக்கு ரெண் ரெண்டு ம் ம் செரி செரி
சில டைம்ஸ் இந்த மாரி
செரி செரி இப்ப ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சீங்க பசங்களுக்கு
நாக்கு உளு உளுந்து உளுந்த பருப்பு வட
ம் செரி செரி
ம் நீங்க என்ன செஞ்சீங்க
ம் நாங்க எதுவுமே செய்ல வெளில இருந்துதா வாங்கி சாப்ட்டோ
ம் செரி
ம் அப்புறோ ஸ்கூல் இதெல்லா எப்டி போது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ல்லா முடிஞ்சிருச்சா
அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டுதா இருக்கோ இன்னு கொஞ்சோருக்கு பண்ணிர்லா அதெல்லா ஸ்கூல்லயே குடுத்துருவாங்க மிஷர்மென் மட்டுந்தா எடுத்தாங்க
ம் ம் கொஞ்சோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது தோழி
அ இருக்கே தோழி நா உள்ளயே போகல பால்கனில தா நின்னு பேசிட்டுருக்க
அப்டியா என்னன் தெரில கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது
ம் நா வெளியேதாருக்க நெட்வர்க் ப்ராப்ளம் இருக்குமோ என்ன தெரில
ம் செரி செரி இப்ப செஞ்சி முடிச்சிட்டீங்களா இனிமே தா பேசிட்டு போய் செய்யணுமா
இல்ல இனிமேதா ஸ்டார்ட் பண்ணிருக்க இனிமேதா சாப் இனிமேதா செய்யணு வந்து கொஞ்ச எட்டு மணிக்கு அந்த மாரி செய்வேன் ம்
ரைஸும் இப்பதான் செய்யணுமா அதுவும் அது மத்தியானமே செஞ்சிடுவீங்களா
ரைஸ் செஞ்சிட்டேன்
செரி செரி ஏன் உங்க ஹஸ்பண்ட்க்கு சூடார்ந்தாதான் சாப்டுவாறா அவரு
ம் ஆமா
ஆ ஆ செரி செரி செரி தோழி பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கிட்ட பேசுனதுக்கு சந்தோஷமா இருக்கு
ம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தோழி
ம் மீண்டும் கால் பண்ணுங்க பேசலா இன்னு நெறைய நீங்க சொன்ன ரெசிபி தான் நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் வீட்ல
னு ட்ரை பண்ணி பாக்குறேன் செரி தோழி
ஆ செரி தோழி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ
ஆ நன்றி உங்களுக்கு நன்றி
மொதல்ல என்கிட்ட சொல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு